ஹலோ
ஹலோ
கேக்குதாங்க
ஆன் இப்ப தான் கேக்குது ம் சொல்லுங்க வேற எதோ இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க நாங்க வந் து எங்க வீட்ல இன்னைக்கு டிஃபன் கோதும ரவ கிச்சடி
காலயிலே போதுனே காலையிலே இவ்ளோ ஹெல்த்தியாவா
எப்பவாது தான் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன் அதுவே என் பையன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்டுவான்
ஸ்கூலுக்கு போறாங்களா
ஆ‌ ஆமா ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்
ஓ ஓ
ஆ நல்ல நேத்து நைட்டு் அவனுக்கு புடிச்ச மாரி பாஸ்தா பண்ணே ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணேன் ஆ அது கண்டிப்பா அன்ஹெல்தி தான் அதனால இன்னைக்கு காலையில ஹெல்தியா சாப் பண்ணலாமேன்டு கிச்சடி பண்ணே கோதுமரவைல
ஓகே எங்க வீட்ல இன்னைக்கு
இரங்கல
இன்னக்கி எங்க வீட்ல ஆக்சுலா நேத்து செஞ்ச சாப்பாடு தான் நேத்து என் பையனுக்கு பெர்த்டே அதனால நேத்து பறக்குறது ஊர்றது தவக்குறதுனு எல்லாமே செஞ்சுட்டாங்க அதனால அது நைட்டுக்கு ஆமா நைட்டுக்கு எதும் சாப்ட முடில ஃபிஷ்ஷு இருந்தது ஃபிஷ்லயே ரெண்டு வெரைட்டி சிக்கன் மட்டன் எல்லாமே வெச்சுர்ந்தோ அதனால அவ்ளவத்தயும் சாப்டமுன் நெறய ஆய்டுச்சு இருக்கு அதனால கால எல்லாரயும் வச்சு இது பண்ணியாச்சு பாப்பாவுக்கு மட்டும் காலையில ப்ரட் சாண்ட்விச் செஞ்சுட்டு
ஓ
அவங்க மட்டும் ஸ்கூல் போய்ட்டாங்க அதனால இன்னக்கி காலையில எந்த வேலயும் இல்ல
ஆனா மதியானத்துக்கு இப்போ குக் பண்வீங்களா
ஆ ஆமா அது மதியானத்துக்கு வெப்பேன் அது ஒன்னும் பிரச்சன இல்ல இன்னொன்னு அம்மா இருக்காங்க அதுனால எனக்கு பிரச்சன இல்ல ம் ம் நேத்து இன்னொன்னு ஆமா இன்னொன்னு நேத்து பண்ணி வெச்ச எல்லா டெக்ரேஷன் எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் கூட்டி காலயில அவ்ளோ வேலையாடுச்சு
ஓஹோ சமைக்கிற வேலை இல்லனிங்கள சோ இதுல வந்து
நைட்டு நைட்டு ரொம்ப லேட் லேட்டாயிடுச்சு அதனால எதுவு பண்ண முடில காலைல வந்து பாத்தா வீடே அவ்ளோ இதா இருந்துச்சு கொடூரமா அடக்கொடுமையே பாலுன்லா தலையெழுத்து பத்து ஆமாமா ஆ எய பையனுக்கு காது ரொம்ப பிடிக்கும் சோ நல்ல கார்தீம்ல பண்ணிருந்தோ நல்ல காரே வந்து கேக்கே வந்து கார் மாதிரி செஞ்சு குடுத்துருந்தாங்க
ஓ ஓகே ஓகே எவ்ளவு ஆச்சு அது காஸ்ட்டு
அது அரவ்ண்ட் டூ கேக்கு மேல தா
ஓ ஓ ஓ
ம்ம் கூடதா வந்துச்சு
கார்னா ஏ பயனு சரியான கார்
இத்தனக்கும் அவங்க வந்து ஹோம்மேடு எங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால இந்த ரீசன்க்கு குடுத்தாங்க
ம் ம்
ம்ம் இதனால இந்த அமௌண்ட்டு குடுத்தாங்க இல்ல ரொம்ப கூட தா வந்துருக்கும் அதனால அத அலகா அந்த ஓரியோ பிஸ்கட் வச்சு வீல்லா வச்சு அந்த கார் ஷேப்கே விண்டோ ஜன்னல்லா லவண்டர்ல வித் ஒய்ட் வித் அந்த இது மாரி செஞ்சது சூப்பரா இருந்தது ஈஸ்குட்ஸ் நைஸ் வேறு ரொம்ப சூப்பரா இருந்தது நேத்து அது எய பயனுக்கே புடிச்சிருச்சு ரொம்ப எக்சைட் ஆய்ட்டா காரு காரு காரு காரு நா ஆக்ஸ்வலா ஆல்ரெடி டெக் ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே நா கார்ல தா வாங்கிட்டு இருந்த கார் தீம்லதா வாங்கின சோ எல்லாமே கார் தா ஹாப்பி பர்ட்டே காரு அப்பற இந்த இது ஃபாயில் பலூன் எல்லாமே கார்ல தா வாங்கியிருந்த கார் அதனால அவ மோர் எக்ஸைட் ஆய்ட்டா ரொம்ப நேத்து
ஏ பையனுக்கும் கார் புடிக்கும் அ எல்லா இடத்துலயு போற வர்ர காரு இப்ப வந்த பிராண்ட் வரைக்கும் எல்லாத்தயு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பா
ம்
எனக்கு கார பத்தி எதுவு மிஞ்சி மிஞ்சி போனா பேரு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு ஆனா அவ வந்து எல்லாத்தையு சொல்லுவா
ம் ம் எ ஆ இது என்னமோ சின்ன பசங்க தாங்க அப்டி இருக்காங்க கார் கார் காருன்னு சின்ன பசங்களுக்கு என்னமோ கார் அவ்ளோ புடிக்குது
அதா கார் வாங்கணு வாங்கணு அப்டின் சொல்லிட்டேருப்பா வாங்கலான்டா பொறுமையா வாங்கலா அப்டின் சொல்லி வச்சிருக்கோ
ம் ம் இப்ப எங்க வீட்ல இவனுக்காக தா நாங்க பிளன் பண்றோ ஓக சரி இவ இவ்ளோ ஆசப்பட்றானா ஒடனே அவங்க அப்பா சொல்லிட்டாங்க சரி வாங்கிடுவோ
பசங்களுக்காகவே வாங்கணோன்னு யோசிக்கிற மாரி இருக்கு
ஆ
நாங்களு அதா பிளான் பண்ணிட்ருக்கோ எப்டியாது
எய தம்பி வச்சிருக்காங்க அதனால நாங்க எல்லா போய் ஜாயின் ஃபேமிலியா இருக்கனால ஒரு அல்ரெடி இருக்கா ஒரு காரனாலு ஓக் கு நானால இப்ப இவனுக்கு ஆசயா இருக்கனால சரி இவனுக்காக நாம்ம இன்னொன்னு வாங்கிடுவோ நம்மளா செல்ஃபா ஒன்னு வாங்கிடுவோ இப்பனு ஒரு இதுல இருக் போனோ
ஓ ஓ நல்லது
ம்
வாங்குங்க கூடிய சீக்ரோ மதியோ சாப்பாடு அ அ இது வச்சுட்டே எனக்கு லன்ச் ப பேக் பண்ணோ இல்லயா பையனுக்கு சோ காலையிலயே கார கொழம்பு வெச்சு ட்டே முருங்கக்கா போட்டு அ
ட்ல பாப்பாக்கு ஸ்கூல்ல குடுத்துருவாங்க மெஸ்க்கு பே பண்றோ ஆமா அதுனால அங்க குடு த்துருவாங்க அதனால எனக்கு அந்த வேல இல்ல
ஓஹோ
அதே மாரி வெனஸ்டே வெனஸ்டே நான்வெஜ் குடுத்துருவாங்க வெஜ்ஜு ஃவை டேஸ் தான சாட்டே சண்டே லீ
இல்ல ம் ம் ம்
பாயசம் மோறு
ம் ம் ம் ஆனா செட் ஆகுதா ஸ்கூல் சாப்பாடு அவளுக்கு
ஆக்சுல்லா அந்த ஸ்கூல அவ த்ரீ இயர்ஸா படிக்குறா அதனால ஓகே ரொம்ப செட் ஆயிடுச்சு நே த்தே லெமன் சாதோ பால் சாதோ உருளக்கெழங்கு இன்னொரு எதோ ஒரு சாதம் குடுத்துருந்தாங்க சின்ன பிள்ளைங்க தான எல்லாத் யு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பூன் வச்சு சாப்ட்டாவே கம்முனு ஆயிரு
ஆமா ஆ கொழந்தங்களுக்கு மட்டுந்தானா இல்ல டீச்சர்ஸ் க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்களா பேசாம அந்த ஸ்கூலே டீச்சரா போயிட்லா போல இருக்கு
இப்டிதா நெறைய பேர் அங்க டீச்சர்ஸ்சா இருக்காங்க பேரண்ட்டே டீச்சரா இருக்காங்க
அப்டியா என் அங்க சேந்துட்டா நாம நமக்கு சமைக்க தேவயில்ல கொழந்தைங்களுக் க்கு சமைக்க தேவயில்ல வீட்ல ஸ்டவ்வே ஆன் பண்ண தேவயில்ல
அது சிங்கிள்கிட் இருக்கவங்க வந்து கண்டிப்பா இது பண்ணிக்குலா
ஆமா டெய்லி இங்க புழுக்கத்துல நின்னு சமைக்கிறதுக்கு
ஆ அது என்மோ கஷ்டந்தாங்க ரொம்ப கஷ் ட எங்க கொஞ்ச நேரத்துல எப்புனா ப்ப குளிச்சுட்டு வந்து நின்னோனா அது அத விட இருக்கு ரொம்ப ஸ்வெட்டாகு அதுக்கு செஞ்சுட்டு திரும்ப குளிச்சிட்டு திரும்ப எப்டினாலு ரெண்டு வேலையா தா இருக்கு
ஆ எல்லா வோலையு முடிச்சுட்டு குளிக்குறதானாவே எ எப்டியு காலைலயே டிஃபனு லன்ச்சு பண்ணிடுவே ஆ நா நா குக் பண்ற அப்பவே ஃபேன் போட்டுட்டு தா குக் பண்ணுவே
அப்டியா நா இங்க
அ ஆமா என்னால முடியில ரொம்ப ரொம்ப ஸ்வெட் ஆகுதா அதுவு எனக்கு ரொம்பஸ் ஸுட்டு ஒடம்புன்றனால ரொம்ப இங்க அனல் வேற ஜாஸ்தி சோ முடியில எனி டைம் ஃபேனு ஏ சி கிச்சன்ல ஏசிப் போட முட்ல சரி ஃபேன் போட்டுட்டே சமைப் போ கேஸ் இதானாலு பரவால்ல அப்டின்னிட்டு பேன் போட்டுட் தா சமைக்கிறது இல்ன்னா நிக்கவே முடியாது ஃபுல்லா அப்டியே நனஞ்சிருவோ வேர்வைலே குளிச்ச மாதிரி ஆகிடுத்
ம் ம் இப்போ இந்தச் சப்பாத்திக்கு தேக்க அந்த மாதிரி ம் இல்லக் கட்டிங் மட்டு வெஜிடபிள் கட் டிங்க அந்தட் டைம்மா மட்டு ஃபேன் போட்டுக்குறது மத்த டைம்ல போட்றது அது தெரில எதுக்கு அது ரிஸ்க் எடுக்கணு அப்டின் சொல்லிட்டு விட்டாச்சு
ம்
ம் அப்ரோ சொல்லுங்க வீட்ல எல்லா வேலைக்கு போய்ட்டாங்களா
ஆ வேலைக் போய்ட்டாங்க ஆ எ ஹஸ் பண்ட் வேற ஊர்ல இருக்காரு நா வேற ஊர்ல சோ வீக்கெண்ட் போலதா இங்க வரு வாங்க மீட் பண்ணுவோ
ஓ அப்போ உங்களுக்கு பிரச்சனயில்ல எங்க வீட்ல இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம் தா
ஆமா
எ சிஸ்டம் லேப்டாப் தா
சிஸ்டர்லா வந்து ஆ இருக்காங்க எல்லா தனியாருக்காங்க
இல்லல்ல எங்க வீட்ல சிஸ்டம் லேப்டாப்ல தா வே
ஓ கோ கொழந்த அ குரல் கேக்குது
ஆம் அதுதா தப் பைய
யார் பைய உங்கப் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கத ஸ்கூல் போலியா
ஸ்கூலு பைய பொண்ணு தா போவா ஸ்கூலுக்கு
ஓப் பொண்ணுதா பெரியவளா நா நெனச்சேன் ப்ப
அவன் தா சின்னவ
ஓ கோ கோ நா பையன் பெரியவன் நெனச்சிட்டேன் ஃபஸ்ட்டு
இல்ல இல்ல பைய சின்ன பைய ரெண்டு வயசாகுது ரெண்டு நேத்து தா செக்கண்ட் பிரத் டே கொண்டாட்
ஓ ஹோ ஹோ
நேத்துலா ரொம்ப வாஷ்ல இந்த வீக்கெண் நாங்க குற்றாலம் போயிட்டு வந்தோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
ம் கேக்குதாங்க
ஆ கொஞ்சோ சத்தமாப் பேசுங்க
ஆ இல்ல இல்ல இந்த வீக்குதா இந்த வீக்கு நாங்க வீக் கெண்க்கு குற்றாலம் போயிட்டு வந்தோ
ஓ
அதனால அங்க அதனால அதனாலயே ரொம்போ டயர்டு வந்தோனே கரெக்டா மண்டே வந்தோன்னயே ரெஸ்ட்டே எடுக்குலையா
ம் ம்
ரெஸ்டெடுக்காமே எல்லா வேல லே பாத்த மாதிரி இல்ல நாங்க ஆக்சுவலா ஃப்ரைடே மார்னிங் ஆஃப்ட்டர்னூனே ப்ளான் பண்ணி கெளம்பிட்டோ
ஒ ஹோ
அப்ப போய்ட்டு ம் அப்ப முன்னாடி ப்ரீ புக் பண்ட்டோ ரெசாட்ல அதனால போயிட்டு நேரா ரெசார்ட் போயிட்டு அப்ற முன்னாடி ஒருதர போம்போது ரெண்டு மூனு ஃபால்ஸ்தா பாத்தோ நா இந்த தரவ போய்ட்டு ஃபால்ஸ் எல்லாமே இன்னு இந்த பாலாறு புலியருவி எல்லாமே பாத்துட்டு அதுக்கப்பறமேட்டு கோயிலுக்கு போகணு காசி விஸ்வநாதன் கோயிலு அப்றோ இன்னொரு ஒரு திருமலா சொல்ட்டு ஒரு கோயிலு அதே மாரி கோவில்ல இருந்தா ல்லாம் பாக்கவேல்ல போனழழ்தரவ போம்
சம்மருக்கு இங்க சம்மர் வெக்கேஷன்க்கு எங்கியு போனீங்களா
மூணார் போனோ மூணார் மூணார் கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதாங்க
ஆ சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கயாது போனீங்ளா கால் வந்துடேடே இருக்கா தெரீவே மாட்டேங்கிது
ம் மூணாரு போனன்னே
மூணாரா
ம் ஆல்ரெடி நாங்க இல்லல்ல ஃபோர் டேஸ் தா
ஓ
அவ்வள தா ஃபோர் டேஸ் தா தாங்கு அதுக் மேல தாங்காது இன்னொன்னு ரெசார்ட்க்கு ரூம் ரென்ட் இருக்குல்ல
ம் ஆமா எவ்வளோ போது அங்க ரெண்ட்டெல்லா
என்னங்க புரியல
ஆ ரெசார்ட்டு ரெண்ட்டு எவ்ளோ போது சம்மர் டைம்ல
இல்லல்ல அது எப்டின்னா செவன் ஹண்ட்ரடு கூட உங்களுக்கு ரூம் இருக்கு ப்ளஸ் ஆ அதுக்கு மேல போனா ஃபைவு சிக்ஸ் அந்த மாதிரியு ரூம் இருக்கு இப்ப நாங்க பிரிஃபர் பண்ணது எப்டின்னா உள்ள பசங்களுக்காக சும்மிங் ஃபூல்ருக்கணு அப்பறோ கேம் ஃபயர் இருக்கணு இந்த மாரில்லா பாத் து நாங்க புக் பண்ணி போனோ ஸோ அதனால அதுக்கேத்த மாரிதா இருந்துது உன்னுன்னு உள்ள சேஃப்டி பசங்களுக்கு வெளாட்றதுக்கு போறதுக்கு இப்ப இந்த மாதிரி சேஃப்டியா கொஞ்ச பெரிய பேசிட்டா அப்புடி இருந்தா ஓ ஓகே அப்ப ரூம்க்ங்‌இங்கஜ ல்ல அடச்சு வைக்க முடியாது கால்ல எந்ச்சு அப்டியே ஒரு வாக் போய்ட்டு மௌண்டைன் ஹில்ஸ் வியூ பாத்துட்டு அந்த மாரில்லா அப்டி இருந்துது அப்ற நெறைய போணு அந்த எலிஃபேன்ட்டு மேல ஏறனு மேல உக்காந்து ஏறது ஒன்னுருக்கு அது போணு அத் தி ளப்பற எக்கோ பார்க் போணு சே எனக்கும் பாக்கணு போனோ அப்ற நெறைய எட நெறைய கூட்டிட்டு போனாங்க
ஆ ம்மா நெறைய ப்ளேஸ் இருக்கா அனா மூனார்ல
ஆ இருக்கு ஓரளவுக்கு ரொம்ப சொன்ன மாரி இல்ல ஒரு நெறைய இருக்கு ஒரு இருக்கு ந இன்னொன்னு போறத அதுல இங்கேந்து ட்ராவல் பண்ணி போறதே ரொம்ப நல்லாருக்கு அதோட ரோடு அதெல்லா தா அது போற வழில
நீங்க எப்டி பை காரா எப்டி
இல்ல இல்ல நா வந்து வெட்டிங் முடிஞ்சதுக்கு அப்போ போம்போது பைக்ல போயிந்தோ ரெண்டு பேரு இப்போ போ